ஹலோ ஹலோ வணக்கம் தோழி கேக்குதுங் வணக்கம் கேக்குதுங்களா
ஆ கேக்குது என்ன பண்ணீங்க ஹலோ
சும்மாதாங்க நீங்க ம் கேக்குதுங்ளா சும்மாதா நீங்க
ஆ நா வந்துட்டு பையன பாத்துட் இருக்கேங்க குட்டிஸ் பாத்துட்டு இருக்கே
ஓகே ஓகேங்க சேர் சேரி சேரி சாப்டாச்சிங்களா ஆ சாப்டாச்சிங்க நீங்க ஆ சாப்டாச்சு சாப்டாச்சு என்ன என்ன சாப்பாடு என்ன ஸ்பெஷல் அங்க
எ எங்க வீட்ல இன்னைக்கி புளிச்ச கீரைங்க
புளிச்ச கீர ஓகே ஓகே ஓகேங்க கீரைல்லா சேர்க்கற இப்போ உள்ள கொழந்தைங்களு ம் இப்போ உள்ள கொழந்தைங்கல்லா கீரை எல்லா சாப்பிட்றது கெடையாதுன்னு சொல்ல வந்தே
இல்ல இல்ல எங்க பசங்க வந்துட்டு விரும்பி புளிச்சக் கீரையினா
பெரவாயில்லங்க இப்ப வர கொழந்தைங்களுக்லா சத்தான உணவு பொருள்கள் கீரைங்க
அதெல்லா எங்க தோட்டத்திலே நாங்க போட்ருக்கோ புளிச்ச கீர தொயக்கீர சிறுகீர பாலாக்கீர இதெல்லாமே எங்க தோட்டத்திலயே இருக்கா அதனால அவங்க விரும்பி சாப் ட்றதனாலயே நாங்க எங்க தோட்டத்திலயே போட்டுக்கிட்டோ அப்பப்ப வேணுங்கிறப்போ அவனுங்களுக்கு இது பண்ணிக்கிறதுதா இந்த வீக்லி இப்டிதா ஒரு டூ டைம்ஸ் ஆவது கீர சேத்திக்குவோ
ரொம்ப நல்ல விஷியம் இப்பெல்லா பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு சத் தான உணவு குடுத்தா ஏதோ கசக்குற பொருள குடுக்கற மாரி பாக்றாங்க கீர சாப்ட்றதா இருக்கட்டு ஒரு காய்கறி சாப்ட்றதா இருக்கட்டு அவுங்களுக்கு அதுலயு எதாவது ஓ அதையே ஒரு வித்தியாசமா எதோ ஃப்ரை பண்ணியோ அந்த மாரி அதுல வேற மாரி குடுத்தா மட்டுந்தா புடிக் கிது இப்ப அத சத்தான உணவுகள சாப்ட சொன்னா யாருக்
மே இல்லாமல் இப்ப மாறிடுச்சே கடை உணவுகள் எல்லா வந்ததுனால
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம வீட்லயே ம்
எஸ் நம்மளோட நாக்கோட சுவைய வந்துட்டு மறக்க வச்சுட்டாங்க அதனால கொழந்தைங்க வந்துட்டு அததா விரும்புறாங்க
வீட்ல செஞ்சி குடுத்தாலு கடைல சாப்புடறதுதா சா கடைல வாங்குறதா அவுங்களுக்கு புடிக்குது
ஆமா ஆமா ஆமாங்க
ம் ம் ம் அப்பம் பழைய காலத்தெல்லா பாத் தீங்கன்னா நம்ம காலத்துல அப்பா அம்மா காலத்துலல்லா காலேல எப்பயுமே சத்தான உணவா சாப்ட்டாங்க கூழ் கம்மாங் அந்த இது அரிசி திலயு அதிகமா நெறய காய்கறி சேத்துக்கிட்டாங்க கடைசி கால வரைக்கு இப்ப வரைக்கு பாத்தீங்கன்னா எங்க ஊரு பக்கம்லா ஒரு தாத் தா இருக்காரு அவருக்கு அறுபது ஏழுபது வயசு இருக்கு இப்போ வரைக்கு அவருக்கு எந்திரிச்சு நடந்து டெய்லி போய் வேல வயல் வேல பாக்குறாரு
அத ஏங்க கேக்குறீங்க எங்க பாட் டியோட அக்கா கூட இருக்காங்க ஏ அவுங்களுக்கு இப்ப ஒரு தொண்ணூத்தி அஞ்சி ஆகுதுன் நெனக்கிறே எனக்கு சரியா தெரியல அதுக்கு மேல கூட இருக்கலா அவுங்க இன்னமு ஆரிய கூழ் கம்மங்களி சாரி கம்மங்களி ஆரி ய சோ இன்னு கொழப்புறேனா கம்மங்கூழ் ஆரியக்களி சாப்ட்டுக்கிட்டு இன்னமு நல்லா இருக்காங்க இங்க ஒரு ரொம்ப எங்கா தெரியுறாங்க அவுங்க நடக்குறதுக்கு நம்மளால நடக்க முடியாது அந்த அளவுக்கு இருக் குறாங்க அவுங்க வேலைய அவுங்களே பாத்துக்குற அளவுக்கு இருக்காங்க
அதா அப்ப இருந்தவங்க நெறய காலங்கள்ல அதிகமா ஸ்டராங்கா இருந்ததுக்கு அவுங்களோட உணவு முறையு பழக்க வழக்கங்கள் தா காரணோ உணவு முறை சத் சத்தானதா சாப்ட்டாங்கங்க நம்மள மாரி ஏதாவது சத்து இல்லாம கால்ல ஒரு ஒரு டம்ளர் கூழ் குடிச்சாலு அதுல இருக்குற சத்து வந்து நம்ம தோசை இட்லியோ சாப்ட்றதுல சுத்தமா இருக்கறதுல்ல தோச இட்லி சாப்ட்றதுல என்ன இருக்கு ஒண்ணு இல்ல அந்த உழுந்துல இருக்க தவர வேற ஒண்ணுமே நமக்கு தோச இட்லில இருக்காது அவுங்க ஒரு டம்ளர் குடிச்சாலு அந்த கூழுல இருக்குற கம்மங்கூழ் நீங்க சொன்ன மாரி கம்மங்கூழ்லா குடிச்சா அப்டி ஒரு கட ஒரு இங்க இப்பெல்லா கடைல விக்கிறாங்க வாங்கி ஒரு இ கிளாஸ் குடிச் சா அன்னக்கி ஃபுல்லாவே ஒரு ஃபுல் ஃபில்லா இருக்கு மதியோ சாப்பாடோ
கண்டிப்பா கண்டிப்பா அப்டியே அத நீங்க கம்மங்கூழ் குடிச்சிட்டு உங்க ச வயி த்த வந்து தொட்டு பாருங்களே அவ்ளோ குளிமையா இருக்கு நமக்கே உடம்பு வந்து ஒரு புத்துணர்ச்சியான அடஞ்ச மாரி இருக்கு
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க அப்போலா பாத்திங்கன்னா அப்பப்போ தோட்டத்துல வீட்டு பக்கத்திலே வெளைவிச்சு அப் பப்பெய் நல்ல காய்கறி சுத்தமான நம்ம விளைவிக்கிறது நம்மளுக்கே தெரியு அது ஃபிரஷ்
கண்டிப்பா ஆமா ஆமா ஆமாங்க நம்ப எது இது போடுறது இல்லெல்ல நாங்க ஒரமு போட மாட்டோ மருந்து அடிக்க மாட்டோ இந்த சாம்பல் இருக்கு இல்லைங்களா அடுப்பு சாம்பலு ச காலைல பசங்களுக்கு தண்ணி காய வெச்சு போது அந்த சாம்பல எடுத்து வச்சுக்குவோ எடு ச்சி வருதுன்னா ஒடனே ப ப செடி மேலல்லா இந்த சாம்பல் போட்டுக்குவோ அப்பறொ சாணி தண்ணி
ஒரத்துக்கு ஆமா சாணி தண்ணி இது பண்ணுவாங்க தெளிப்பாங்க
ஆ இருக்கு இல்லெங்ளா ஆ பஞ்சக்காவியம் எல்லா இருக்குங்ளா அதயு எங்க வீட்லய் நாங்களே ரெடி பண்ணி நாங்களே
சூப்பர் சூப்பர்ங்க பரவால்ல இன்னு இப்பலா ஒரத்துக்கு மாறிட்டாங்க எல்லாருமே யார் இதெலா பண்ணிட் இருக்குறது தொடுறக்கே ஒரு மாரி கஷ் டப்பட்டுட் கிராமத்துல இருக்கவுங்க மட்டுந்தா அந்த மாரி பண்றாங்க மத்தவுங்கல்லா பாத்தா அத பாத்தாலே எதோ இப்ப சண மாட்டு சாணம்ல்லா பாத்தா ஏதோ அசிங்கத்த பாக்குற மாரி பாக்குறாங்க ஆனா அதுல எவ்வளவு
பா இப்பெல்லா சாணி எடுக்கணும்னாலே அத கவர் வெச்சுதா எடுக்குறாங்க
ஆமா ஆமா இப்ப அத வச்சு அத கரச்சு முத்தந் தொளிக்கிறதா இருக்கட்டு முன்னாடி காலங்கள்ல அத சாணிய கரச்சு முத் முத்தந் தொளிப்பாங்க அந்த எதோ அந்த இதுக்கு வந்து பூச்சிகல்லா எதுவு வராது அப்டின்றதுக்காக
ஆமா ஆமா உண்ம இப்பதே யாருங்க மொரத்துக்கெல்லா யாருங்க சாணம் போட்டு வைக்கிறாங்க
அதுதா அதுதா இப்பல்லா யாரு அத பாக்குற எதோ அத எடுக்க பாத்தாலே ரொம்ப சங்கடம வெலகி போறாங்க
கண்டிப்பா கண்டிப்பா அது இப்ப இருக்குற கொழந்தைகள வர்ர ஜெனரேஷன் எல்லா வந்துட் டு சாணம்னா ஐயோ இது யாரு கைல எடு ப்பா அப்புடிங்கிற மாரி
எடுப்பா அப்டின்ற மாரிதா இருக்காங்க அதுதா உண்ம அதுனால நம்ம அப்ப பாத் தீங்கன்னா இந்த மாரி சாணொ இந்த சாம்பல் இது மாரி போட்டு சுத்த அதாவ்து கெமிக்கல் இல்லாத ரசாயனொ இல்லாத காய்கறிகள் வந்துச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷா தோட்டத்துல வெளையுறத எடுத்து அப்டியே சமச்சாங்க இப்ப கிராமங்கள் ஒரு கிராமங்கள் பக்கொ அது இருக்கு ஆனா வெளியே பாத்திங்கன்னா சிட்டீஸ்ல எல்லா பாத் திங்கனா வாங்குற காயா இருக்கட்டு பழமா இருக்கடு வேமா பழுக்க வக்கெணுங்கிறக்கா ரசாயன முற வேகமா அந்த இது விளச் ச்சலுக்கு வரணுங்கிறக்காக அந்த மாரி நெறைய மாறிடுச்சுங்க ஒரு காய்கறி வாங்குனாலே அத பத்து தடவ கழுவ வேண்டியதா இருக்கு சின்ன புள்ளைங்கள்க் குடுக்கணுனா யோசிக்க வேண்டியதா இருக்கு அதனாலே நம்ம உன அப் அப்பலா சத்தானதா சாப்ட்டாங்க எழுவது எம்பதுவயசு தொண்ணறு வயசு சு வரைக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாங்க இப்பல்லா நம்ம நாப்பது அம்பது வயசுலயே எந்திரிக்க முடிய மாட்டெங்கிது
ஆமா ஆமா ஆமாங்க
உணவு முறை ரொம்ப மாறி போச்சு நம்ம அதுக்கு ஏத்த மாரி நம்மலு மாறிட்டோ எதாவ்து ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாரி சாப்ட ஆரம்பிச் சுட்டோ சின்ன பசங்களுக்குமே அதெல்லா வாங்கி குடுக்க ஆரம்பிச்ட்டோ அவுங்க ஆசப்படுறாங்கன்னு கேக்குடு ம்
வெளிய வந்து காய்கறிகள் வாங்குறதே இல்லெங்கெ எங்க வீடலே யூஸ் அ வெளக் விக்கிற காய்கறிகளதா நாங்க வாங்கி யூஸ் பண்ணி சாரி பறிச்சு யூஸ் பண்ணிட்ருக்கோ
ஓகே ஓகேங்க
ஏன்னா வெளியனா இல்ல ரொம்ப மருந்துதடிச்சு ரொம்ப இதா வருங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஏங்க நல்ல விஷய இதெல்லா நீங்க சொன்ன மாரி வாரத்துல ரெண்டுனா கீரை இப்பெல்லா இந்த காலத்து கீரை சேக்கிறதுலா ரொம்ப என்ன அது அரிதா கேள்விப்படுறே எங்க இப்பல்லா யாருமே சாப்பிற்து கெடது அதெல்லா ஒரு எ புடிக்க மாட்டேதுங்க அவுங்களுக்கு நல்லதா அதாவது சத்தானத சாப்பிட சொன்னாலே அது ஏதோ காய்கறிகள சாப்டனு வெண்டிக்கா சாப்டு இல்ல ஒரு பின்ஸ் சாபுடு கே ஒரு கேரட்ட சாப்புடு பாவக்காய் சாப்புடுனா அது அவுங்களுக் கஷ் டமாருக்கு இப்ப உடனே போய் ஒரு பிரை சிக்கன ஒரு சில்லி சிக்கனோ இந்த மாரி வாங்கிட்டு வந்து குடுத் தா அதுதா பிடிக்குது முட்டயா அதுல ஆயில்ல நெறையா பொறிச்சு
அது ஆயுள் வந்து எத்தன் நாள் க எத்த நாள் யூஸ் பண்றாங்கன்னே தெரியாது ஆனா அததா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்
கண்டிப் பா அதுதா அந்த டேஸ்டுக்காக தான பண்றாங்க அந்த டேஸ்டு குந்தைகளுக்கு புடிச்சு போயிருது நம்மளும் வேற வழி இல்லாம குழந்தைங்க கேக்குறாங்களேன் வாங்கி குடுத்துரோ
ஆமா ஆமாங்க
கடையில வாங்குற உணவு எல்லாமே நம்ம நம்ம பாத்து பண்ற மாரிக்காதுல நம்ம புள்ளைங்களுக்கு நம்ம பாத்து பன்னா பிரெஷ்ஷானதா நல்ல கரெக்டானதா பாத்து பண்ணுவோ அவுங்க வியாபாரத்துக்காக தான உணவ விக்கறாங்க அவுங்க கரெக்டான பிரஷ்ஷான சிக்கன் தா வச்சிர்ப்பாங்களா முன்னாடி நாள் போட்ட சிக்கனால